ஹலோ ஹலோ தம்பி எப்டி இருக்க
நல்லாருக்கங்க்கா நீங் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே தம்பி என்ன பண்ணிட்ருக்க
நா சும்மாதாங்க்கா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா ஒர்க் பண்ணிட்ருக்கே தம்பி அம்மா நல்லாருக்காங்களா ம் அம்மா எங்க ஒர்க் போடிட் போய்ட்ருக்காங்க
அம்மா வந்து இப்பொரு எங்க சொந்தக்காரங்க ஒரு மாமா கம்பெனிக்கு போய்ட்ருக்காங்க
அப்புடியா பரவால்லயாப்பா
ஆ பரவால்லைங்க்கா
ம் அப்பறோ நீ என்ன பண்ணிட்ருக்க
நா வந் து இந்நேரத்க் போய் தீனி போட்டு வந்தே
அப்படியாப்பா என்ன
நா இப்ப தா ட்வெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் போறக்கா வெயிட் பண்ணிட்ருக்கேங்க்கா
அப்டியா அட்மிஷன்ல்லா போட்டியா
அட்மிஷன்லா போட்டாச்சிங்க்கா ஈஸி எடுத்துருக்கேங்கா
ஓ செ
ஆ நீங்க என்னா ஆ ஆகஸ்ட் டென்லருந்து காலேஜ்ங்கா ஜே எம் யூனிவர்சிட்டி பேங்ளூர்லங்கா
ஓ பேங்ளுர் போய்ருவியா எவ்ளோ இயர்ஸ் கோர்ஸ் இது
ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ்ங்கா
ஆ
ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ்தா
ஓ செரி செரிப்பா அப்டியே அங்கயே வேல கெடைச்சா அப்டியே கேம்பஸ்ல கேம்பஸ்லா இருக்காமா
ஆ என் கேம்பஸ்ம் இருக்கும்கா கேம்பஸ்ல கிடைச்சுனா அங்யே போய்க்லா
ஆ ஓகே, ஓகே. சரி, சரிப்பா. அம்மா, அம்மா வீட் ல ஒரு தாத்தா இருக்காங்கன் சொன்னாங்களே அவர் தாத்தா நல்லாருக்காரா
ஆ நல்லா இருக்காங்க்கா. நல்லாருக்காங்க.
அ உடம்பு செர்லன் சொல்ட்டு ஒரு நாள் லீவ் எடுத்தாங்க அப்பத்தா தெரியு
ஓ செரி செரி ஆமாக்கா இப்ப நல்லாருக்காங்க
ஆ பரவால்லையா அவ்ருக்கு
பரவால்ல ஆ பாட்டி அங்கதா போயிருக்காங்க பாத்துட்டு வரலான்ட்டு
ஓ செரி செரி
அங்கதா போயிருக்கங்க நல்லாருக்காங்க்கா இப்ப நல்லாருக்காங்க
நல்லாருக்காங்களா நீங்க ஈரோடு்ல முன்னாடியே இருக்கீங்களா இல்ல எங்க இருக்கீங்க
க்கா நாங் ஈரோடுல இருந்து
அப்டிஅவ்ளோ தூரமா ஈரோட்ல இருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸா நீங்க செரி செரிப்பா
ஆ நாங்க திருப்பஸ்டி பக்கோ உம் இப்ப ஒர்க் இருக்காங்க்கா உங்ளுக்கு ஓகே ஓகே இந்த இந்த மாச மார்னிங் ஷிஃப்ட்டா உங்ளுக்கு
ஆமாப்பா இந்த மாச எனக்கு மார்னிங் ஷிப்ட்டு லாவண்யா உனக்கு எப்டி தெரியு லாவண்யா உனக்கு எந்த வகைல சொந்த ஆகுது
எங்க அம்மாவோட தாய்மாமா பொண்ணு
அப்டியா செரி செரி
எங்க அம்மாக்கு மாமா
மாமா பொண்ணா ஓ ஓ செரி செரி செரி
ஓகேங்க்கா சாப்ட்டாச்சுங்கா
சாப்ட்டாச்சு தம்பி நீ சாப்ட்டியா
ஆ நானு சாப்ட்டேங்க்கா
ம் என்ன உங்க மம்மி என்ன செஞ்சிட்டு போயிருக்காங்க இன்னைக்கி என்ன சமையல்
ம் மம்மி செய்யலங்க்கா பாட்டி செஞ்சிருக்காங்க இன்னைக்கி
ஓ பாட்டி செஞ்சாங்களா செரி செரி ம்
ஆ சரி சரி சரி எவ்ளோ ஆட்டு குட்டி வச்சிருக்கீங்க நீங்க
பரவால்ல நாப்பது குட்டி எப்படி மேனேஜ் பண்ற நீ நாப்பது குட்டியயு
என்ங்கா பண்ற அப்ற அதான வேலையே ஃபுல் டைம் எனக்கு
ஆமா ஆமா அதா வேல லாவண்யா வீட்டுக்கு நீ இந்த லீவுக்கு வரே சொல்லிருந்தியாமே ஏன் வரல
ஆக்சுலாங்க்கா அது லாவண்யா அக்காவோட பெரிப்பா பொண்ணு பெரிப்பா பையனு அவங்க அண்ணியு வரேன் சொல்லிருந்தாங்க
ஆமா அவுங்க இரண்டு பேர் வரன் சொல்லிருந்தாங்க கொழந்தைங்களுக்கு லீவு விட்டா வரன் சொல்லி இருந்தாங்கன் சொல்
ஆ ஆ ஆக் என்ன ஆட லாவண்ய அக்கோட பெரிப்பங்கல
ஆம ஆமா
அவுங்க தம்பி வந்து இப்ப கொழந்தா பொறந்தருச்சு பையன் பொறந்திருக்கா
ஓ சேர் சேரி
அதுனால அவுங்க வந்து அவுங்ளுக்கு அவுங்க ஆக்சுவலா அவுங்க தம்பி ஒயிஃப்கு அம்மா யாருல்ல அதுனால இவுங்க பாத்துக்க போயிட்டாங்க
ஓ ஆமா ம் சேர்
அதனால அவுங்கனால பாப்பா எல்லா பாத்துட்டு வர முடியல அதனால சோ அவங்களோட வரலான்ட்டு இருந்தே நானு என்னாலையு வர முடியலங்க்கா
அ அதுதா தா லாவண்யா சொல்லிட்டே இருந்தா இந்த மாரி லீவ் வுட்டா அவுங்க ரெண்டு பேர் வராங்களாமாக்கா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த டைம்ல ஒரு டூ டேஸ் லீவ் போடுற மாரி வரு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா ம் நீ குக்கிங் எல்லா பண்ணுவியா தம்பி ஹலோ கேக்குதாப்பா நா பேசுறது